ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி தோழி
நல்லா இருக்கே நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்களா சாப்ட்டாச்சி தோழி நீங்க
நானு சாப்ட்டாச்சி தோழி
செரிங்க செரிங்க செரிங்க தோழி
இந்த ம் உங்களுக்கு ஒ உங் ஹெல்த்த வந்து எப்பயுமே வந்துட்டு இந்த கோல்டு பீவரு அந்த மாரிலா அடிக்கடி உங்களுக்கு வருமா
ஆ வரும் தோழி இப்பதா தோழி இன்னும் வரல அந்த மாரி முன்னாடி எல்லா அப்டி இருக்காது இப்பதா இருக்கு
செரி செரி தோழி ம் எனக்கு ஏன் வந்துட்டு இந்த கோல்டு க்கு பண்ணுங்க அது தா தெக்க அந்த மாரி பிராப்ளம் வந்தா வந்துச்சினா
ஆ
கோல்டு வந்தாவே எது பண்ணாத தோழி இன்னா ஒரு ஒரு ஒரு பத்து நாளைக்காவது வந்துரும் வந்துச்சின்னா ஒரேடியா வந்து ம் அந்த மாரி டைம்ல எல்லா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியாது அது ரொம்ப இதா இருக்கும் கஷ் டமா இருக்கும்
அதா அதா அதா கஷ்டந்தா தோழி ஆனா இந்த மாரி சளி புடிக்கணும் தானே சொல்றாங்க வருஷத்துக்கு ஒரு தடவயாது சளி புடிக்கணும் ஆமா பீவர் வரணும் அப்டிங்கிறாங்க
ம்
அதுதான் நல்லது
ஆ அது மாரி இதுக்கெல்லாம் கஷாயம் அந்த மாரிலாம் எதும் இருக்குமா தோழி
ஆ இருக்கு தோழி
ம் ம்
இஞ்சி மிளகு ஜுரகம் ஒரு வெத்தல அதுல கிள்ளி போட் டு இஞ்சில இல்லனா சுக்கு இது மாரி போட்டுக்கிலா ஒரு ரெண்டு டம்ளார் தண்ணி ஊத்தி அத ஒரு முக்காட்டம்ளர் வர அளவுக்கு கொதிக்க வைக்கணு அந்த இதெல்லா போட்டு கொதிக்க வச்சு அத குடிச்சோம்னா ரொம்ப நல்லது தோழி அதே மாரி இந்த ஓ ம வள்ளி எல தொளசி இதெல்லா கூட அந்த கசாயத் சேத்துக்லா அத தனியாவு சாப்ட்டுக்லா இந்த கசாயத்துலயு சேத்துக்லா அ
சேரி சேரி தோழி
அ
நானு ட்ரை பண்றே வீட்ல அம்மா பண்ணி குடுப்பாங்க என்னன்னா கசாயோ வந்து கொஞ்சோ இதா தானே இருக்கு நா குடிக்க மாட்டேன்னா ஒரு ஆக்ஷன் போடுவே குடிக்கிற மாரி குடிச்சிட்டு அங்க தூக்கிட்டு போய் அதயு ஊத்திருவே தோழி அது
அ அ அதேதா
அ அந்த கொரோனா டைம்ல வந்துட்டு இந்த நில வேம்பு கசாயோ சொல்லுவாங்கல்ல ம் அது ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு ம் நா து மெடு இப்ப காலேஜ் படிச்சிட்ருந்தே அந்த டைம் ல வந்துட்டு இந்த நில வேம்பு கசாயோம்னா என்ன பண்ணங்னா எக்ஸாம் எழுதிட்ருக் போந்துட்டு அங்க உள்ளவங்ளகிட்ட வந்து குடுத்து அ எப்டின்னா எக்ஸாம் டைம்ல வந்துட்டு தண்ணி குடி கேக்குக்லா அளௌடு கெடயாது வந்து அ ஒருத்தவங்க வந்து குடுப்பாங்க எங்ளுக்கு அங்க வேல பாக்ரவங்க டள்ர்ல எடுத்துட்டுவந்து அந்த மாரி இருக்றப்ப கசாயோ வந்து எல்லாத்துக்கு ஒரு ஒரு டம்ளர் வந்து வச்சுருவாங்க அப்ப நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது
சொல்ல முடியாது குடிச்சுதா ஆகணு ஆமா ஆமா காலேஜ்குள்ளல்லா குடுத்தாங்கதா வேல பாக்ற எடோ எல்லாத்துலியுமே அப்ப குடுத்துட்ருந்தாங்க
ம் அதுதா அந்த மாரில்லா குடுத்து எல்லாரு குடிச்சி கண்டிப்பா கு டுத்துட்டு அவங்க நின்னுட்டே வேற இருப்பாங்க குடிச்சுட்டு நம்ம டம்ளர குடுத்துதா ஆகணு
அ
அப்டி இருக்கப்ப குடிச்சே
ஆ ஓகே ஓகே ஓகே ஆ
அப்றோ எங்க அப்பால்லா வாங்கிட்டு வருவாரு வீட்டு பக்கத்துல குடுக்குறாங்கன்னு ஆனா குடிக்கவே மாட்டே வந்துட்டு அங்குட்டு இங்குட்டு வந்து பண்ணிருவே ஆனா அதுதா கடைசியில நறைய பேருக்கு நல்ல ஒரு இதா இருந்துச்சு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா தோழி அது நல்ல எஃபெக்டிவாதா இருந்துச்சு
ஆமா அப்றோ வந்து இந்த இதெல்லா அதனா ஏதோ ஒன்னு சொல்ல வந்தே தோழி இந்த கசாயலா ஆனா முன்னால இருந்தேதா குடுத்துருக்காங்க அது வந்து பெருசா நம்மளுக்கு தெரியில வந்துட்டு அதனால வந்து இதுவா இருக்கு அது என்ன இந்த டைம் கொரோனா டைம்ல தா நம்ம ரொம்ப பாதிச்சதுனால அது ஒரு இதா இருந்துச்சு அந்த டைம்ல நறைய பாத் த்திங்ளா கிருமி வந்ரு வந்ருன் சொல்ட்டு காய்கறி எல்லா கழுவோ வாசல்லு காய்கறி கழுவுறது கருவேப்ள்ள கொத்தமல்லி கழுவுறது சிக்கன்ல்லா வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறதுகா சாயங்காலத்துக்கு மேல கட இருக்காது மதியானத்துக்கு மேல காலைலே ஓடிப்போய் வாய்ங்கறது ம் ம்
அ
ம் அப்றோ வந்துட்டு இதுல்லா வேறு வேற என்ன வீட்லல்லா பண்ணீங்க நாங்க கேம்லா வெளையாண் டோ அந்த டைம்ல லூடோ வந்துட்டு
ஆ அ
நாங்க எங்க பெரிமா பசங்க எல்லாரு என்னா பண்ணுவோ ஃபோன்ல லூடோ வெளயாடுவோ வந்துட்டு ஃபோன்ல வந்து எல்லாரு நால் எல் நா அதா ஃபுல் டைமும் வீட்ல தானே இருக்குற மாரி இருக்கு நமக் கு அதுல இன்னொன்னு வந்துட்டு அவ் காலேல மாரிதா தெரியு வந்துட் டு அதனால என்னா பண்ணுவோ ஆ அந்த டைம்ல வந்துட்டு நாலு பேரும் கரெக்டா வந்துட்டு வெளாண்ட்டுட்டு அதுலே மெசேஜ் போட்டுக்ட்டு நல்லா இருக்கு அது அது ஒரு ஜாலியாதா இருந்துச்சு படத்த வரிசையா போட்ருவாங்க டி வி ல வந்துட்டு அதயு உக்காந்து பாத்துக்கிட்டு வந்துட்டு இருப்போ மாத்தி மாத்தி இந்த படொ அந்த படொனு ஆனா போட்டதே தா போடுவாங்க வேற என்னா பண்றதுன்னே தெரியாது போரடிக்கு நெட்டும் தீந்துரு லீவ்ல இருக்கப்ப நெட்டு் யூஸ் பண்ணா பயங்கரமா தீந்துரு அது என்னா பண்றதுன்னே தெரியாது
ஆமா
அதனால உக்காந்துட்டு இந்த கேமெல்லா விளையாடறது அப்பறொ கேரம் இருக்கு அப்றோ கேரமு அதுலயு நாலு ரெண்டு பேரு மூணு பேரு சேந்து வெளயாட்லா அப்பறோ வந்துட்டு இதெல்லா அது என்ன பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இல்ல அப்ப வந்துட்டு வீடு எல்லாத்துக்குமே தள்ளி தள்ளிருந்துச்சு எங்கேமே போ முல்ல வந்துட்டு
எங்க வீட்லெல்லா காட்ஸ் வெளாடுவாங்க ஆமா காட்ஸ் நல்லாதா தாயோ ஆ அதெல்லா வந்து வீட்ல ஒக்காந்து வெளாடுவோ
ஆ நல்லா இருக்குந்த
ஆமாமா
எல்லாரு சேந்து விளையாடுறப்ப விளையாட்டுகள்ல்லா நல்லா இருக்கும் அந்த டு அதே கொரோனா டைம்லா நெறைய பேரு வந்து நெறைய டிஷ்ஷல்லா செஞ்சு செஞ்சு ஒருடவங்க கேக்கு செய்யறது வேற எதாவ் செய்யறதுல்லா எடுத்தெடுத்து வீடியோவோ போட்டுட்ருந்தாங்க நல்லா இருந்து சு உண்ம நெறைய பேர் வந்து சமையல் கூட அப்பதா கத்துக்கிட்டாங்க ஒரு ஃபேமிலிலே உக்காந்து பேசுற வாய்ப்பு கெடச்சது
கண்டிப்பா எல்லாரோடயு டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து அப்போதா கெடச்சுது
இப்ப நம்பல்லா வந்துட்டு ஒரு சராசரியா இருக்கவங்கல்லா பாத்துப்போ ஒரு டெய்லி பாத்துக்ட்டு டெய்லி சாப்ட்டுக்ட்டு எல்லாமே இருப்போ அப்போ பெரிய ஆளுங்கல்லா அப்டிதா பாக்க கூட முடியாது ஃபே ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது பட் சொன்ன இப்ப நடிகர் நடிகைங்களே வச்சுக்கோங்களே அவங்களே
எல்லாருமே வந்து அப்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க
ஆமா கொரோனா டைம்ல எல்லார் குடும்பத் கூட இருந்து நெறைய பேர்லா நாங்க புரிஞ்சுக்கிட்டோ ஒன்னா இருக்கிறப்ப தெரிஞ்சிக் கிட்டோ நெறைய பேச வாய்ப்பு கெடைச்சது அப்டி இப்டில்லா நெறையா சொன்னாங்க ஒரு கெட்டது இருந்தாலு அதுல ஒரு நல்லது இருந்துச்சி எல்லாருமே விளாட ஆரம்பிச்சாங்க மாடில இருந்துட்டு மாடிக்கெல்லா போயிட்டோ நெறையா விளாட்டுலா அப்பா அம்மா எல்லாருமே விளாட ஆரம்பிச்சாங்க
ஆமா ஆமாங்
இதுல வருத்தோ என்னன்னா அம்மாதா வந்து ரொம்ப கிச்சன்லயே இருக்க வேண்டியதா இருந்துச்சி ஏன்னா ஏதாவது சாப்ட தோணிக்கிட்டே இருக்கு செஞ்சிக்கிட்டே இருப்பாங்க செய்யவு பாத்தரத்த கழுவவு இதே வேல
ஆ அதா அதா கண்டிப்பா கண்டிப்பா பெரியவங்களுக்கு
அது இல்லாம நைட்டு தூங்குறது என்ன ஆயிர்ச்சின்னா லேட்டா ஆயிருச்சி எல்லாத்துக்கிட்டயு
ஆ
அது ஒரு ஒடம்புக்கே ஒரு கெட்ட இது வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்கி கரெக்ட் டைமுக்கு எந்திரிச்சாதா நம்மளுக்கு ஒடம்பு ஆரோக்கியமா இருக்கு
ஆமா ஆமா அதுலயே அப்டியே எல்லா நைட்டு விளையாட்றது எல்லா அண்ணிலயே விளையாட்றது தூங்க லேட் பண்றது எல்லாமே வந்துருச்சி
இல்லாமா எல்லாமே வந்துட்டு ஆமா படோல்லா பாப்பே ஒக்காந்துட்டு அப்பல்லா நெறையா பாக்காத இதெல்லா பாத் ஆ இந்த குத்து வச்ச கும்பட்டா பாக்கவே இல்ல முன்னாடி அதுக்கு முன்னாடில்லா அது கோவிட் டைம்லதா உக்காந்து பாத்தே முன்னாடி உள்ளதெல்லா எடுத்து அதெல்லா கொஞ்சோ என்டர்டெயன்மெண்ட்டா இருந்துச்சி எனக்கு பொழுதுபோக்கறதுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அத வைப்பே அப்பறோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசுவே ஃபோன்ல கொஞ்ச நேரோ அதுல எல்லா கொஞ்சோ அப்டியே டைம் போகு அப்பறோ வந்துட் டு ஆ வீட்ல என்னதா இருந்தாலு வீட்லயே எல்லாரு விளையாண்டாலு பேசு னாலு இன்னு டைம் இருந்துகிட்டேதா இருந்துச்சி
ஆமா அது வந்து ஆ போகவே போகலதா டைம்
ஆமா அந்த மாரிலா இருந்துச்சி
ஆமா
ம் ஃபோன் வந்து அது என்ன பப்ஜி வந்து அப்ப வந்தது அதனால நெறையா பேரு அத விளாண்டுகிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல
ஆமா நெறைய பேரு பப்ஜி வந்ச்சி ஆனா அதெல்லா ஆனா அதெல்லா தட பண்ணியு விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப் இப்பன்னா ஃபுல்லா தட பண்ட்டாங்க போல இருக்கு
வுட்டாங்க அதுக்கப்றோ திரும்பி வுட்டுட்டாங்க அத வந்து எப்டின்னா ஸ்டார்டிங் யாரு விளையாடக் கூடாது பிள்ளைங்கல்லா அதுல உக்காந்து அப்டியே பை த்தியோ மாரி ஆயர்றாங்க அப்டின்னு சொல்லி ஏன்னா வந்து கை அதுல வந்தது அப்டியே விளாண்டு விளாண்டு ஃபோன் இல்லனால கை அதே மாரி போக ஆரம்
ஆ அதா அதா அதெல்லா எவ்ளோ ஒரு அடிக்டான விஷயமாயிடுச்சி
ம் ஆமா அதனால என்ன பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பேன் பண்ட்டாங்க அந்த இதவே இருகோ பெ ப்ளே ஸ்டோர்லே இல்லாத அளவுக்கு அப்பறோ கொஞ்ச நாள்ல உட்டுட்டாங்க திரும்பியு வந்துட்டு விளாட்ற மாரி
இல்ல இதுல சூசைட்லா வேற பண்ணிட்ருந்ச்சுங்க இந்த பிள்ளைங்கல்லா இந்த ப்ளூவேல் கேம் மு ஏதோதோ சொன்னாங்க அதெல்லா பாத்துட்டு எதோ ஒரு கேமுன்ட்டு
ஆமாமா நெறைய அப்பிடிதா நடந்துச்சு அந்த டைம்ல வந்துட்டு
அதா அதா
ம் அப்றோ பசங்களு நெறைய பேர்லா சமைக்க ஆரம்மிச்சாங்க வீட்ல இருந்தப்ப வந்து ட்டு நாங்க செய்றோமா நாங்க செய்றோமா அப்டின்ட்டு அப்றொ வந்து ம் ஒருட்ட ஒரு இது ஒரு தெருவுல கொரனா ஒருத்தவுங்களுக்கு வந்தா கூட அந்த தெருவே பிளாக் பண்ட்டாங்க யாருமே என்னமோ அந் தெருவுல எல்லாத்துக்கு வந்த மாரி ஆ‌ அ ப்பிடின்ற மாரி அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த தெரு விட்டு நம்ம போறதுக் கே ரொம்ப இதா இருந்துச்சு வந்துட்டு
அது என்னவோ நம்ம என்னவோ இதுவா நெனைக்கிற மாரி ஆயிடுச்சு
ம் ம் ம் நம் எல்லாரு பாக்குறதே இந்த தெருவுலந்து வர்றவங்க அ நம்மது நம்ப வீட்லதா இருக்காங்க போல அப்பிடின்ற மார்லா ஆயிடுச்சு நெறையா
அதா அதா புரியிது புரியிது
ம் அப்றொ வந்து ம் ஆமா அந்த வண்டி பே வே சில வண்டிகள்லா ரொம்ப நாள் நின்னு நின்னு அதுவு வந்துட்டு கொஞ்சொ ஃபால்ட் ஆயிட்ச்சு அதுக்கப்றோ கொரொனா முடிஞ்சு எடுக்குறப்ப கார் எல்லா வந்துட்டு ரொம்ப இதாயிருச்சு ஏனா எவ்ளோ நாள் நிப்பாட்டி போட்டு எடுக்ற மாரி இருந்துச்சு
ஆ
அந்த இதுக்குலா ஒரு ஊரு விட்டு ஒரு போறதுக்குல்லா இந்த ஈவே பில் அந்த இதெல்லா வந்துட்டு வாங்க சொன்னாங்க ஆளுக முன்னாடியே வந்துட்டு
ஆமா அர்ஜென்ட்க்குல்லா போறதுக்குல்லா
ம் அது வந்து நாங்க கரெக்டா அந்த டைம் தா ஊருக் போயிருந்தோ ஊருக் போயிட்டு ரிட்டன் வரோ ரிட்டர்ன் வர்ற அன்னைக் நைட்லந்து லாக்டவுன்னு போட்டாங்க எந்த வண்டி போறது வரது க்கு நல்ல வேள நென்ச்சிட்டோ வீட்டுக்கு வந்து சேந்துட்டோ வெளி எடத்துல இந்தா என்ன ஆ குறது நாங்க ம் என்னதா இருந்தாலு நம்ம வீ ட்ல நம்ம இருந்தா தானே ஒரு இதா இருக்கு
ஆமா ஆமா தோழி
ம் ந வந்துட்டு அப்ற நைட்லா பால்லா குடிப்பீங்களா தோழி
ஆ தேவபட்டா குடிப்பெ தோழி தோனச்சுன்னா
ம் ம் செ சேரி தோழி பால்லா கொஞ்ச எடுத்துக்கங்க தோழி வந்துட்டு பால் மஞ்சத்தூளு மெளகெல்லா போட்டு குடிச்சா நல்லாருக்கு வந்துட்டு ஒரு நைட்டு தூங்குறப் இப்ப நமக்கு பனி காத்துலா வர்றதுல்லா செட் ஆக மாட்டிக்கிது அதெல்லா குடிக்கிறப்போ உங்களுக்